ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆன் கேக்குது
என்னா பண்ற சாப்ட்யா
ஆன் சாப்ட்டேன்
ம்
நீ என்ன பண்ற
என்ன சாப்ட்ட
ம் கறி கொ ம்பு
நல்லா சாப்ட்டியா
ஆன் சாப்ட்டேன்
சேரி சேரி
நீ என்ன பண்ற
நா வந்து இப்பதா பெட்டுக்கு வந்தேன் அதுனால அப்டியே ஒக்காந்துட் இருக்கேன்
லேட் ஆவுமா எப்போவு தூங்குறதுக்கு
ஆமா தூக்கமே வராது ஆனா தூக்கம் வந்தாலு ரீல்ஸ் பாத்துட்டே இருப்பேன் அபயே பாத்துட்டு தூங்கிருவே யாரு டெக்ஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்டியே இருந்தாலு அப்டி அவுங்ளுக்கு ரிப்ளே பண்ணிட்டு அப்டே தூங்கிருவே
வந்து பணண்டு மணிக்கு படு
ம்
ஆனா பனன்ற ஒரு மணி ஆயிரு தூங்குறதுக்குள்ளிலா சும்மாவே படுத்துருப்பே
நீ வீட்ல விட்டியாதானே இருப்ப அப்ற என்ன
ஆமா நெய் நெய்ட்டெலா தூக்கமே வராது காலைல எனிக்கலான் பாத்தாலு எனிக்கவே முடியாது காலைல
எந்திருக்காதேய் எந்திரிச்சு என்ன பண்ண போற தூங்கு நல்லா
நா அததா பண்ணுவே ஆனாலு வந்து இப்போ நா வந்து காலைல லேட்டாவே எந்துர்ச்சி பழகிட்டேனா அதுக்கப்புற மூனு மணிக் க்குலாந்தா நெய்ட்டு மூனு மணிக்குலாந்தா எனக் தூக்க வரு அந்த மேரி ஆயி டு அந்தளவுக்கு நா தூங்குவே ஆமா ஒரு
இதுலா அஞ்சு மணி நாலு மணி எல்லா ஆயிருக்கு தெரியுமா
னப்டியா அப்றோ எப்ப என்னிப்ப
அப்றோ மதியோ டுவெல் ஒன்னுதா எந்திரிப்ப
நா வந்து ஒரு ஒ ஒன் ஓக் கிளாக் டூ ஓக் கிளாக் வரைக்குமெல்லா தூங்கிட்டேனா அதுக்கப்றோ நேட்டு மூனு மணி ஆகு தூங்கறதுக்கு
ம் ஆமா
ஒரு நாளு நா தூங்கவேல
அ
அப்போ நாங்க வந்து ஆனுவல் டூரு போறதாருந்தது அந்த எக்சைட்மென்ட்லியா என்னன் தெரில அந்த அஞ்சு நாளாவே நா வந்து ஒழுங்கா தூங்காம இருந்தே அதது நெய்டல் நெயிட்டெல்லா நெய்ட்டெல்லா வந்து நல்லா முழிச்சுகிட்டே இருப்பே காலைல என்ச்சு ச்சு தூங்குவே அந்த மாரி எந்த நானு
ம்
அதுக்கப்புற அந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து காலை தூங்கல நெய்ட்லியு தூங்கல ஆனா என டூரு போயிட்டு பஸ்ல தூங்கிட்ருந்தே அதனால ஒரே இதாய்ப்போச்சு
ம்
பஸ்ஸல தூங்கவேகுடாது டான்ஸ் ஆடிட்டேதா இருக்கனு அப்டின் நெனச்சே
பாத்தா நல்லா தூங்கி எந்திர்ச்ட்டே ம் நல்ல புள்ள
விண்டோ சீட்டு வேற என்னன் தெரில்
ம்
எ விட்டு மாடாங்க அன்னிக்கின் பாத்து விண்டோ சீட்டு வேற குடுத் த்துட்டாங்க அதிசயமா
உனுக்கு ஒரே ஜாலிதா ஒரே தூங்கிட்டு போனே ஜாலியா தனே
அவளுக்குல்லா அதன விட நா வந்து என்ன பண்ண ரெஸ்ட் எடுத் வந்தோனே வாங்கி டான்ஸ் ஆட்லா டான்ஸ் ஆட்லானு எல்லாத்தையு கூப்டே அவ்ளுக்கு வ வரவே இல்ல எனக்கு தூக்க வருது எனக்கு தல வலிக்குது அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நானு என்னோ இன்னோரு கசினு இருக்கா அவ வந்து ஒரு டென்த் படிக்கிறா இப்போ அவ்ளு நானுதா டி டான்ஸ் ஆட்லான்டி வாங்கடி வாங்கடினு எல்லா கத்திபுட்டு புடிச்சு கூப்டுகிட்டே இருந்தோ அவளுகலா மத்தவளுகல்லா வரவே இல்ல
ஆ
அதுக்கப்றோ இவ்ளுகெலா வர மொட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு டென்ஷனாயி என்ன பண்ணிடோ நாங்க உக்க நாங்க உக்காந்தோ என்ன பண்றதுன் தெரியாம அப்டியே டென்ஷன்லயே உக்காந்து ரெண்டு பேர் தூங்கியாச்சு அதுக்கப்றோ பாத்தா அவங்களு முழிச்சுட்டு உக்காண்ருக்காங்க
போனிங்க ம்
அதுதா ட்ரிப்பு போனதயே பஸ்ல கொஞ்சொ என் ஜாய் பண்ணணுதா அப்டின்லானா
ம் தூங்குறது வீட்ல கூட தா தூங்கலா ட்ரிப் போய்ட்டு தூங்கிருக்கீங்க
அந்த பிளேஸுக் போய்ட்டு நல்லா ஆடவெல்லா செஞ்சோ
ம்
ஆனா பஸ்ல அவ்ளோ என்ஜாய் பண்ல எல்லா தூங்கிட்டே தா இருந்தோ அதுக்கப்றோ பாத்தா என்னது என் கூட வந்தவங்க ஒரு சதி வேல பண்ணிட்டாங் க என்னாச்சு தெரியுமா நாங்க வந்து நல்லா குத் துப்பாட்டா போட்டுடுங்க அப்டின் சொல்லி கேட்டோ ட்ரைவரண்ணாவ புடிச்சி நாங்க லாஸ்ட்ல உக்காண்டுருந்தோ பஸ்ல டிரைவ்
ம்
ணா புடிச்சப்பாட்ட போடுங்க அப்டின்னு சொல்லி பின்னாடி இருந்து கத்திகிட்டே இருக்கோ ஆனா முன்னாடி இருக் குற எங்க ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க டிரைவர்ட்ட குத்துப்பாட்டுலா போடாதீங்க மெலோடி பாட்டே போட்டுடுங்க அப்டின் சொல்லி சொல்லிட்டாங்க அதுனால நாங்க அவ்வளோ கத்தி கண்டுக்கவேல்ல பழய பாட்ட போட்டுட்டுட்டாங்க அப்றோ அவுங்க நல்லா மெலோடி பாட்டு கேட்டு தூங்கிட்டுரு க்காங்க நாங்க என்ன பண்றதுன் தெரியாம நாங்களு தூங்கிட்டோ
போர் அடிக்கு அப்டியெல்ல மெலோடி ட்ரிப் போ போது மெலோடி சாங் கேட்டா அதுனா ஆ நைட் டைம் இருக்குல்ல
என்னது
நைட் டைம் வந்து மெலோடி சாங் கேட்டா நல்லா தூக்கோ வரு தூங்கிட்டு போலா
யாருக்கு
சொல்றே இந்த மாரி போ போது
எனக்கெல்லா வந்து எனக்கு விண்டோ சீட் கடைச்சாலே போதோ நா தூங்கிடுவே
ம்
அவ்ளோதா எனக்கு
வேறொண்ணு வேணா குத்து சாங் போட்டாலு சரி என்ன சாங் போட்டாலு சரி ம்
எப்டின்னா எங்க போனாலு தூங்கவே கூடாது ஒரு நிம்மிஷ கூட தூங்கிற கூடாது அந்த ஒரு மைண்ட் செட்ல தா போவே
நா தூங்கிருவியா தூங்கிரு ஆமா அப்ப எல்லா தூங்காம இருக்கூடு தூங்கிருவ
எப்போ தூங்கணுமோ அப்போ தூங்கமாட்டே எப்போ தூங்கக்கூடாதோ அப்போ தா தூங்குவ
அப்பதா தூங்குவே ஆ நல்ல பாலிசி தா ம்
உ கசின் தூங்கியாச்சா
இருக்காங்க ஃபோன் பாத்துட்டுருக்காங்க எங்க தூங்குறாங்க எல்லா
ஓ
உங்க வீட்ல எல்லா தூங்கிட்டாங்களா
இப்போ எல்லாரு படுத்துருக்காங்க
ம் உனுக்கு தனி ரூமா
இல்ல நானோ அம்மாவு ஒன்னா தூங்குவோ
செர் சேரி அம்மா என்ன பண்றாங்க
அம்மா தூங்கிட்டுருக்காங்க
தூங்கிட்டுருக்காங்களா ஓஹோ
ஒனக்கு வந்து நீ வந்து நீ வந்து ஒரே பொண்ணா
இல்ல எனக்கு வந்து அக்கா இருக்காங்க தம்பி இருக்காங்க
அப்புடியா
உம் அக்கா வந்து இப்ப ஓர்க் போறாங்க
என்ன வொர்க்கு
அவுங்க பேங்ளூர்ல ஏதோ ஒரு வொர்க்கு அது தெர்ல எனக்கு
ஏதோ ஒரு ஒர்க்கா அக்காக்கு என்ன ஒர்க்குன்னே தெரியாதா
தெரியாது தம்பி வந்து லெவன்த்
ஆ ஏ தம்பி லெவன்த்துதா
செர்ஸ் ஊங் கூட பொறந்தவுங்க எத்தன ஒரு தம்பியா
ஆமா
ஆமா ஆமா ஆமா பாத்தே
பாத்தியா
ஆ ப்ரொஃபைல்ல
அ அ ஆ
ம்
அதா
என்ன தூக்கோவரு
கொசுக்கடீங்க நறீய இல்ல கொசு கொசு
ஏஷ் ஏ சி எல்லா இருக்குமா
ஆ ஏ சி போடுவோ உனக்கு ஏ சி
ஏ
ஃபேனு இருக் ஃபேனு இருக் ஏ
ஃபேனா
ஆமா ஏ சி வேற நம்முளுக்கு போட்டு குடுப்பாங்களா
உங்கிளாஸ்ல ஏ சி இருக்கா
ம்க்ம் எங்கிளாஸ்ல வந்து ஃபேனு தா
அப்டியா
ஆமா ஏ சி வேற நம்ம போற காலேஜ்கு ஏ சி வேற போட்டு தருவாங்க நீ வேற ஏ
நீ இப்போ நீ நீ வந்து கேர்ள்ஸ் காலேஜ் தானே உங்க காலேஜ்லே வந்து கோ எடு காலேஜ் ஒன்னு இருக்குல்ல
இருக்கு இருக்கு ஆ
ஆ அங்க வந்து என்னது ஒரு பைய்ய
எங்க ஸ்கூல் படிச்ச ஒரு பைய்ய போய் சேந்திருக்கா அந்த பைய்ய ஸ்னாப் போட்றா பின்னாடி ரெண்டு ஏ சி
ஆ
நா ஒரே ஷாக்கிங் என்னடா கிளாஸ்குள்ளலா ஏ சி எல்லா போட்ருக்காங்க செம
ஏ சி இருக்கா
ஆமா அது நீ கிளாஸ் ரூமா இல்ல லேபா என்னன் தெரில ஆனா ஏ சி யப் பாத்தே ஆக மொத்தோ
ஐயோ தெர்ல அங்க வேணா இருக்கலா போல
ம் நா பாத்து ஐயோ நம்ம போற காலேஜ்ல இந்த மாரி எல்லா இருக்கும் போல அப்டின் நெனைச்சே இருக்குமோ என்னம்
ம் எந்த காலேஜ் போறேனே ஃபஸ்ட் தெரியாது
ஆம்
ம் அவ் தூரமா தா கெடைக்கூ பாட்டுக்கோ கவுன்சிலிங் போட்டா
என்னது
தூரமா தா கெடைக்கூன்னே
ம் சேரி நா வந்து ஒரு பத்து நிமிஷோ கழிஞ்சிட்டு கூப்பட்றே
கூப்புர்றியா
ஆ
நானு போய் சார்ஜ் போட்ற்
ம் செரி
ம் செரி
ஆ
ம்